ஹலோ
ஆ வணக்கம்மா
ம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நா ரொம்பவே நல்லா இருக்க ஆம் இன்னைக்கு என்ன சமையல்
இன்னிக்கி நாங்க சாம்பார் தாங்க இன்னிக்கி ஞாயித்து சாரி வெள்ளிக்கெழமல
ஓ வெள்ளிக்கெழமனா சைவ உணவு தா சமைப்பீங்ளா
எங்க வீட்ல அப்டி ஒரு ரூல்ஸ்ஸு போட்டு வெச்சுருக்காங்க
ஒசி உங்களுக்கு எதுல விருப்போ அசைவத்துலெல்லா விருப்பம் அதிகமா இல்லஸ் தெய்வந்தா அப்டிங்கற மாதிரியா
எனக்கு அசைவோங்க அசைவோன்னா கொஞ்சோ அதிகமா சாப்பாடு உள்ள எறங்கு
ரொம்ப சரியா சொன்னீங்க எனக்குமே வந்துட்டு நாந்தா வீட்ல சாதம் வடிப்ப அப் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கரெட்டா தெரிஞ்சுரு இன்னிக்கி அஸ் சிவம்னா எப்பொழுது விட ஒரு இது கைப்புடி அளவாவது கூட போட்டா கரெட்டா இருக்கு சைவ உணவுனா அப்டியே அதுக்கு என்ன காம்பினேஷன்ல நம் நம்ப ஒருஸ் சைடிஷ் பண்றது இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக் குல்ல அதுலயு சாம்பார்னா என்ன அதிகபட்சோ சாம்பார்னா அதோட இலவச இணைப் ப்பு மாதிரி உருளக்கெழங்கு வருவல் அப்டியே போயிட்டு இருக்குந்தான
ஆமா அதுலயுமே பாருங்க உருளக்கெழங்கு செஞ்சா வீட்ல ஒடனே திட்டுவாங்க உருளக்கெழங்கு சாப்ட எனக்கு கேஸ் ஸ்ரபுள் பாப்புலர் பிராபுளமா இரு கு எனக்கு அது பண்ணாத இத பண்ணாத ஐயோ யோச்சு யோச்சு பண்ணனுங்க இது செய்யலாமா அது செய்யலாமா இவிங்களுக்கு இது புடிக்குமா இது புடிக்கா
அப்ப நமக்கு என்ன புடிக்குங்கிறது இங்க இல்லாம் விடும்ல
ஆமா கண்டிப்பா இப்படிதான் அப்படிதான் இருக்குங்க எங்க வீட்டுல எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே மறந்துட்டேன்ஹ சொல்லப்போனா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் இது செய்யலாம அப்படிதான் நான் யோசிக்கிறேனுச்சு எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் யோசிக்கிறதே இல்ல
ஆமா நம்ம அப்படி இருந்த காலம் எல்லாம் வந்துட்டு கல்யாண முன்னாடி ஒன்று போயிடுது தானே நமக்கு புடிச்சது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே இப்ப எனக்கு நல்லா வந்துட்டு டீ போடுறீங்கன்னா அதை எனக்கு ஆத்தவே மாட்டோம் டீ யா இருந்தாலும் சரி ஒரு மாலை நேரத்துல காபினா எனக்கு ரொம்ப விருப்பம் அத வந்துட்டு போட்டுட்டு அது ஒரு டம்ளர்ல வச்சுட்டு அது காத்துல ஆரும்ல காத்துல ஆற ஆற கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உட்காந்துட்டு ரசிச்சுட்டு ஒரு ஃபேனை போட்டுட்டு டிவி பாத்துட்டு குடிக்கந்தான் ரொம்ப பிடிக்கும் இருக்கும் அது என்னமோ எனக்கான நேரம் அது தான்ங்கிற மாதிரி ஒரு உணர்வா இருக்கும் ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது நான் டீ போட்டுட்டாலே சின்ன குழந்தை அவனுக்கு எப்படின்னா தண்ணியா ஆத்தி பாட்டில்ல கொடுக்கணும் அவனுக்கு ஆத்தி தான் அவனை குடிக்க வச்சுட்டுவரத்துக்குள்ள ஏ
ஆமா இல்லனா நீங்க இப்படி பண்ணுங்க பர்ஸ்ட் நீங்க குடுங்க அதுக்கப்புறம் குழந்தை குடுங்க
சார் சாரா ஏ என்னம்மா உனக்கு நான் முக்கியம் இல்லையம்மா எனக்கு குடுக்காம நீ குடிக்கிறமா நான் பாவம் இல்லையா அம்மான்னு ரொம்ப சென்டிமெண்டாலாம் பேசுவாங்க எதுக்கு நம்மள அந்த டீ குடிக்கிறதுக்குள்ள அவங்க நம்மளை பார்த்து ஆயிரம் கொஸ்டின்ஸ நம்மளை பார்த்து ஏவிடுவாங்க
ஓஓஓ
ரொம்ப சின்ன குழந்தை ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு மூணு வயசு குழந்தைதான் அதனால அப்படிதான் விளையாட்டு காமிப்பாங்க
ஆனா பரவால மூண வயசு கொழந்த இவ்வளவு தூரம்வாய் பேசுரது ரொம்ப நல்ல விஷயம்
நல்ல விஷயமா அவங்க இந்த மாதிரி விஷயம் இதுக்கு தான் பேசுவாங்க மாரி மத்தபடி யாராவது உறவினர் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் இதுக்கு அவங்க வந்து யாராவது ஒரு வீரர்கள் வராங்கன்னா நானும் எவ்வளவோ சொல்லி கொடுத்திருக்கேன் அப்பயுமே அவங்க வந்து பேச மாட்டாங்க இவங்கள நினைச்சப்பாங்க என்ன பத்தி நீ சொல்லவே இல்லை என்னிட்ட நீ பேசணும்னு சொல்லி கொடுக்கல அப்ப அப்படிங்கற மாதிரி ஒரு வருத்தம் வந்துடுது
ஆமா கண்டிப்பா அதுல ஒண்ணு இருக்கு ஆனா இதுவே பாருங்க போனதுக்கு அப்புறம் நம்மகிட்ட ஊர் வாயே பேசுவாங்க அதானே
ரொம்ப சரியா சொன்னீங்க அவங்க வந்தாங்க இல்லம்மா அப்படிமா இப்படிமா அவங்கள பத்தி ஆயிரோ சொல்லுவாங்க அவங்க இருக்கு போது அவங்கள்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு தண்ணி வேணுமான்னு கூட கேட்க மாட்டாங்க இது எனனமோ நம்ம வேணுமனுக்காகவே சொல்லி் கொடுக்காதது மாதிரி அவங்க எல்லா நினைச்சிட்டு போயிடுறாங்க தப்பா
ம் ம்
அந்த மாதிரி சொல்ல இப்ப அசைவத்துல என்ன உணவு நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு சமைப்பீங்க
மட்டன் தாங்க
ஓ மட்டன் எனக்குமே மட்டன் ரொம்ப புடிக்கு ஆனா மட்டன்ன்னா பாத்தீங்கனா வந்து அந்த கொழம்பா வக்கிறத விட எனக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி மாரி வக்கிறது இல்லனா மட்டன் ஒரு ட்ரை வருவல்
ஆ எனக்கு வந்து மட்டன் சுக்கா ரொம்ப புடிக்கு அந்தப்பெப்பர் ம் பெப்பர் சுக்கா மாரி செய்வாங்கல்ல மட்டன்ல
ஆமாப்பா அது நீங்க எப்டி செய்வீங்க நாங்க வந்துட்டு தேங்காலா போட்டு அப்டி செய்வோ நீங்க எந்த மாதிரி
ஆ நாங்க தேங்காலா போட மாட்டோ தேங்காக்காக தேங்காபால் இருக்கும்ல்ல அது மட்டு சும்மா கொஞ்சமா ஆ ஏதோ சேர்த்தணு அப்டினுகாக யூஸ் பண்ணுவோ நாங்கெலா தனியா வருத்ருவோ எப்டினா பட்ட கிராம்பு அ சீரகோ சோம்பு அப்றம் மெளகு கருகப்பில்ல இதெல்லா போட்டா ட்ரையா வரு ஊத்ருவோ எண்ண ஊத்தாம தனியா வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆ நார்மலா இப்ப எண்ணெய ஊத்தி அந்த கடுகு வெங்காயோ இதெலா போட்டு நம்ம கறிலா போட்டு வதக்குவோல்ல பாருங்க அந்த மாரி வதக்கி அந்த கார ரத்துக்காக மெளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெலா போட்டுட்டு என்னென்ன போட்ணுமோ கர மசாலா எல்லாமே போட்டுக்கிட்டு கடசியா நாங்க அரச்சு வச்ச மசாலா வந்து கடசி ப்டி தூவிவிட்டு கொஞ்சோ லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷோ குக் பண்ணி ஆ அடுப்ப ஆஃப் பண்ணா முடிஞ்சிருச்சு வேல
மட்டனுங்போது ஏற்கனவே குக்கர்ல வந்துட்டு ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வேக வச்சு அத எடுத்துதானே செய்வீங்க இல்ல நேரடியா போட்
இல்லல்ல அப்டி வேக வச்சுதா செய்வோ அப்டில்லினா எவ்ளோ நேரோ வேகுறதுங்க அது அதே வேகாதுல்ல
ஆமா குக்கர்ல வச்சா மட்டுதாங்க மட்டனா இருக்கட்டு இந்த காலத்துல வர துவரம்பருப்பா இருக்கட்டு ரெண்டுமே குக்கர்ல வேக வச்சா மட்டும்தா நம்பளால சமைக்க முடியுது நா ஒரு நாள் என்ன பண்ணிட்டே என் கணவர் வந்து எப்பொழுதுமே நீ குக்கர்ல வக்கிற கொழஞ்சு போயிடுது அப்டின் என்ன சத்தம் போட்டாங்கன்ட்டு சும்மா பருப்ப வந்துட்டு அடுப்புல வச்சுட்டேங்க எ பாதி சிலிண்ட்ரு சரியா போற அளவுக்கு வேகுதுங்க அந்த பருப் ப்பு வெந்துகிட்டேருக்கு குக் குக்கர்ல வச்சா மட்டுந்தா வந்துட்டு அது நமக்கு ஒரு திருப்தியாருக்குல்ல கடகடனு முடிச்சுடலா குக்கர்ல குக்கர்ல அப்டி நம்ப பருப்ப வச்சுட்டு காய்கறி அறியிறதுக்குள்ள வெந்து பேயி்டுது ஆனா அத ஒரு பாத்தரத்துல வச்சோம்னா அர மண் நேரம் கிட்ட வேகுது
ஆ ஆமா மூடியு போட முடியாது
பொங்கி பொங்கி ஊத்து அத அடுப்பு அவ்ளதா அதுக அடுப்பு வீணா பேயிடுச்சி பொங்கிட்டு அப்டினா அதுக்கு சொல்ல ஆரம்புச்சிடுவாங்கல்ல
ஐயோ எதுத செஞ்சாலு ஒரு கொறெங்க
ரெம்ப சரியா சொன்னீங்க ஆனா வந்துட்டு அடிக்கடி றால் சமைப்பங்க றால் வந்துட்டு என்னோட ஃபேவரட் உணவு
இறால்னா இறால் சொல்றீங்ளா ஏ மை ஃபேவரட்டுங்க என்னோட ஃபேவரட்டு அதேதா
நீங்க எப்டி செய்வீங்க நா ஒரு ரெசிபி சொல்றே அது நீங்க அப்டி செய்வீங்ளான் பாருங்க என்ன பண்ணுவேனா நிச்சயமா ராலா இருக்கட்டு நண்டாருக்கட்டு அத வந்து ஒரு சிலர் வந்துட்டு கோழி இறைச்சி மாரி வப்பாங்கல்ல நாங்க அப்டி செய்ய மாட்டோ மீன் கொழம்பு மாதிரி பக்குவத்துல ஆ ரெண்டு மிக்ஸ் பண்ண பக்குவத்துல வப்போ அது ரொம்பவே நல்ல ஒரு புளிப் பா சுவையா இருக்கு றால்னா பாத்தீங்னா வெங்காயோ சின்ன வெங்காயந்தா எடுத்துப்பே சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு நறுக்கி வச்சுட்டு ஒரு பாத்துரத்துல நல்லெண்ணை ஊத்தினம்னா நல்ல மனமா இருக்கோ நல்லெண்ணெய் ஊத்தி அதுல வெந்தயம் போட்டு வெந்தய வெடிச்சதுக்கப்ரோ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல சுரண்டு சிப்ஸ் கணக்கா வருல்ல அந்த மாதிரி சின்ன வெங்காயம் சுருண்டதுக்கப்ரோ தக்காளி போட்டு அதுல வ சோம்பு தூள் சோம்பு நுனுக் கி வச்சிருப்போல எப்பொழுதோ சோம்புநா தெரியுந்தான
ஆ தெரியு சிஸ்டர்
ஆ சோம்பு போட்டுட்டு அதெல்லா நல்லா வதங்குனதுக்கப்றோ இறால் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இறால அதுல போடனு இறால் வந்துட்டு ரொம்ப சுருண்டு ஜீரோ சேபுக்கு வந்தா அதோட சுவை போயிடுனு சொல்லுவாங்க அது ஒ யூ வடிவத்துக்கு வறோல்ல அந்த மாதிரி வரு
ண்டு வரு
அந்த சுருண்டு வரும்போது ரொம்ப சுருண் து ரொம்ப கெட்டியா வந் சினா அதோட சுவை மாறிடுமா இறால பொறுத்தளவுல அது எவ்வளோ நேர எண்ணெய்ல பொரியுனு க்கு ஒரு பக்குவோ இருக்கு அது ஒரு ரொம்ப சுருண்டுவராம கொஞ்ச யூ வடிவம் மாதிரி வரு இல்ல அ அப்பவே நாங்க என்ன பண்ணுவோனா வந்துட்டு அந்த வழக்கமா போட்ற அந்த ம தனிமிளகாய் தூல் மஞ்சள் தூல்
ஆனா நார்மலாவே அப்டி சுருண்டுதானே இருக்குங்க இரால் பொறுத்தவரைக்கு நார்மலாவே அப்டி யூ வடிவத்ல சுருண்டுதா இருக்கு
வந்துட்டு அடுத்த முறை செய்யும் போது உற்று கவனித்து பாருங்களே அத நா வந்து பல மொற செஞ்சுதா இந்த பக்குவமே தெரிஞ்சுட்டே நீங்க எண்ணெயில போட்டு பொறிக்கிறோம்ல அந்த வெங்காய தக்காளியோட அப்ப போகம் போது நல்ல ரொம்ப நேரோ அது நல்லா வதங்கட்டோ அப்டினு உட்டுடிங்கனு வச்சிக்க வெலுத்து வெள்ள கலரா வந்து ரொம்ப ரஃபா எப்டி சொல்றது ஒரு விதை மாதிரி வடிவத்துல இருக் க்கமா வந்துடோ அப்டி உடா மா நீங்க அந்த றாள் விரி்ஞ்சி வரும் நீங்க அடுத்த முற முயற்சி பண்ணி பாருங்கங்களா அப்டி வச்சி அந்த முக்கால் பக்குவத்துல அது விரி்ஞ்சி வரம்மோது செஞ்சீங்கினா நல்ல சுவையா இருக்கோ அப்ப வந்து பாத்தீங்கனா அந்த றாளும் ஒரு இளஞ்சிவப்பு கலர்ல அப்டே சிவந்து வந்துருக்கோ அந்த எண்ணெயோட இதுல எண்ணெய் வேல எல்லாம் சேந்து
ம் ம்
அந்த பக்கத்துல நாங்க என்ன பண்ணுவோ புளி கொஞ்சமா கரைச்சி வச்சிருப்போ புளில வந்துட்டு கொஞ்சமா கொழம்பு மிளகாய்தூள் போட்டு உப்பு போட்டு அந்த புளிக்கரைசல எடுத்து வச்சிருகோல அத ஊத்தி ஒரு வேக வச்சி நல்லா தளதளனு வந்ததுகப்றோ எறக்கபோற நேரத்துல கொஞ்சமா தேங்காய அறச்சி ஊத்தறது அது வந்துட்டு கொழம்பாவு வெச்சிக்கலாம் இல்ல நமக்கு வேணுன்னா திக்கு கிரேவியாவு வச்சிக்கிட்டோம்னா அது ரொம்பவே சுவையா இருக்கும்பா நீங்க எப்டி செய்வீங்க தேங்கல
இல்ல நா வந்து நீங்க சொன்ன மாரியே அந்த சிக்கன் எப்டி செய்வாங்களோ அதே மாரிதான் செய்வேன் சிக் கன் கிரேவி செய்வோல்ல அதேமாரி நம்ம இறால் போட்டு நாங்க கிரேவி மாரி செய்வோ ஆ கடைசியாதா சொல்லபோனா நீங்க எங் நீங்க சொன்ன மாரி எல்லாமே வதக்கி எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா தா அந்த இறால் நாங்க போடுவோ ரொம்ப கொதிஞ்சிருச்சி ரொம்ப ரொம்ப நேரம் வெந்துருச்சினா இதாயிருல்ல லப்பர்மாரி ஆயிருல்ல
ஆ அந்த பக்கம்தா நா சொன்ன எங்க பக்க பாஸ் ஸைல நாங்க இந்த சைடு பேசற ச ப பேச்சு வழக்கலன்னு பாத்தீங்கினா ரொம்போ சுருண்டு வந்துடாம அந்த ஜீரோ வடிவத்துக்கு வராம கொஞ்சோ விரி்ஞ்சி அந்த எண்ணெய் பட்ட ஒன்ன அது அப்டி விரி்ஞ்சி வரும் இல்ல அந் த மாதிரி பக்குவத்துல நாங்க எறக் குவோ ஒரு முறை புளி ஊத்தி செஞ்சி பாருங்களா அது நல்லா சுவையா இருக்கும் நாங்க இந்த சைடு அப்டிதா செய்வாங்க புளினா ரொம்ப அதிகமா செய்யாம ஒரு ஒரு மீன் வருவல்னா எவ்ளோ புளி சேப்போம் இல்ல கொஞ்சமா அந்த மாதிரி சிறிதளவு புளி கரைசல்ல கொழம்பு மிளகாய்தூள் உப்பு போட்டு அதுல ஊத்துவோ
ஓ செரிங்க சிஸ்டர் கண்டிப்பா
புல நிச்சயமா அது ஒரு தனி சுவையா இருக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட வச்சோ அது எப்டினா மொதல் நாள் சாபிட்றத விட மறுநாள் வரைக்கு இருந்து நல்ல மனமா இருந்தது சாபட்ற மாதிரி இருந்தது
ம் ஆ
பெரும்பாலு இந்த வத்தல் குழம்பு மீன்க் குழம்பு இறால் குழபுல்லா மொத நாள விட மறுநாளுக்குதா நல்லா இருக்கு நீங்க செய்யுற மாதிரி புளிகலக் ரொம்ப செஞ்சீங்கனா ஒரு நாள் தா இருக்கு மறுநாள் கெட்டு போயிடுயில்லையா ஆ ஏன்னா அதுன்னுப் கோழி கொழம்பாருக்கட்டு ஆட்டு ஆட்டுக்கறி இறைச்சி கொழம்பாருக்கட்டு அதுலா மறுநாள் நம்ப வக்கும் போது அது ஒரு மாரி வீனா போயிடு இது நம்ம புளி புளி சேத்து செஞ்ஞீங்கனா உங்களுக் அப்டியே இருக்கு மீன் கொழம்பு மாதிரி
உம் உம் ஆமாங்க
எந்த சமயல் நீங்க ரொம்ப விரும்பி செய்றது
ஹம் நா பிரியாணிங்க பிரியாணி செய்வே அது அதுவு கொற சொல்வாங்க நா விரும்பி செய்வே எனக்கு ரொம்ப புடிசிருக்கு சொல்ல போனா எங்க வீட்ல எல்லாருக்கு வெளிய கொடுகுறோல பக்கத்து வீட்ல எல்லா குடு போல அந்த மாரி குடுக் க்கும் போது அவுங்களுக்லா எல்லா புடிக்கு ஆனா எங்க வீட்ல என்ன சொல்வாங்க தக்காளி சாப்பாடு மாரி இருக்கு
அது ஒங்களுக்கு மட்டு இல்ல அந்த பிரசனை நீங்க கவல படனுன்னு அவசியம் இல்ல அது எனக்கு மே இருக்கு நா பாத்து-பாத்து ரொம்ப பெஸ்டா செய்யணுனு உண்மைலே சில நேரங்கள ரொம்பவே சுவையா இருக்கு வாசமா இருக்கு ஆனா அந்த கடயில ஒரு வக்குறாங்க பாருங்க ஒரு முன்னூறு ரூபா குடுத்து வாங்குவாங்க அது நல்லாவே இருக்காது அது என்னமோ பெஸ்டா இருக்குற மாதிரியு நம்மளது நல்லா இல்லங்கிற மாரியு தா எங்க வீட்லயுமே எனக்கு விமர்சனம் வரு
ஆமாங்க சொல்லபோனா இந்த நூறு ரூபாய்கு எவ்ளோ கறி வாங்கலா சிக்கன் பொறுத்த வரைக்கு நூறு ரூபாய்கு ஒரு கிரேவி நூத்தி முப்பது ரூபா நூத்தி அம்பது ரூபா சம்திங் ஏதோ கிரேவி வாங்கிட்டு வருவாங்க சிக்கன் கிரேவி வெறு கிராம்பு ஸ்மெலு தாங்க இருக்கு அதுலயு மொளகாதூளு உப்பு போட்ருக்காங்க வேற ஒன்னுமே இல்ல
அத நல்லா இருக்குனு தா பாராட்றாங்க அது என்னா நம்மளுது சாப்பறதுனால
சாப்புறாங்க ஆனா வீட்ல நம்ம வசோம்னா நூறு கொற சொல்றாங்க
நிச்சயமா அது எனக்குமே அப்டிதா நடந்திருக்கு கணவர் இப்டிதா நா பக்கதில சமக்கிறது எப்பொழுது கொற இது நல்லால அது நல்லால ங்க சில நேரத்ல பாராட்டவு செய்வாங்க ஆனா போயிட்டு மறுபடியு வேலைக்குனு வெளில போய் தங்கி இருக்கேனா அந்த சாப்பாடு கூட கெடை சமா பாவமா இருந்துட்டு சாப்பாடு ரொம்ப தேவலாக மாரி இருகு அப்டினு சொலுவாங்க அப்ப மனசுகுல வருதமருந்தாலு லைடா ஒரு சந்தோஷ இருகு நீ என பேச்சு பேசுன சாப்ட் பட அப்டிங்கிறமாரி
செரிங்க தோழி அடுத்த அளப்புல பேசுவோ நன்றி